ஆ வணக்கங்க வணக்கங்க பேச கொஞ்ச இதாயிடுச்சு அத திருப்பி கண்டினியூ ஆகுதுங்க சொல்லுங்க சொல்லுங்க
சேரிங்க அந்த நீங்க எண்ண மீடியம் சைஸ்ல வச்சு நீங்க ஊத்துனீங்கன்னா எண்ண கொஞ்சோ மிதமா காஞ்சிருக்கணு அதுல ஊத்துனீங்கன்னா வெந்துருச்சுன்னா அதுவவே மேல எலும்பி உருண்டையா வந்துரு பந்து மாரி
சேரி சேரிங்க
பெரட்டி விட்டு நீங்க அப்டியே எடுத் வச்சு சாப்புலா செம்ம டேஸ்ட்டா இருக்கு ரெண் நாள் மூன் நாள் கூட வச்சு சாப்புல்லா
ஆனா உங்ககிட்ட நா நெறயா ஸ்நாக்ஸ் ஐட்டம் தா கத்துக்கணும்னு நெனக்குறே
பைய கேப்பான்ட்டு அவனுக்காக செஞ்சு குடுப்பே
ஏஹா இங்க வந்து எ பொண்ணு எப்டி கேப்பாங்கன்னா அவுங்களுக்கு பாக்கவு நல்லா இருக்கனு அது நல்ல கலரா இருக்கனு நல்லா ஸ்மெல் வரனு
ம்
ஆனா அது அவுங்களுக்கு புடி இது அவ அவனா அவுங்களுக்கு புடிக்கணும்ல
ஆமா இல்ல இது நா இப்ப சொன்னது எல்லாமே ஸ்வீட் ட் ஐட்டம் தா கொழந்தைங்க பொதுவாவே ஸ்வீட் சாப்டுவாங்கல்ல
ஸ்வீட் சாப்டுவாங்க நா நா ஏதோ ஒரு தடவ பண்ணி அது என்னமோ பெரிய சொதப்பலானதுக்கப்பறோ என்ன தயவு செஞ்சு செய்யவே செய்யாதீங்க அப்டின்னாங்க
ஓ அப்டிங்களா நீங்க எப்பயுமே என்ன பண்ணனு சும்மா கொஞ்சமா ஒரு ஸ்பூன் கணக்குல மொதல்ல ட்ரையல் பண்ணி பாத்துக்கிடணு மெஷர்மெண்ட்டு வந்து ஸ்பூன் கணக்கு வச்சுக்குடணு ரெண்டு ஸ்பூன் மூனு ஸ்பூன் மெஷர்மெண்ட்டு வச்சு போட்டு பண்ணிப்பாருங்க அதுக்கப்புறோ ஒங்களுக்கு நல்லா வருதுன்னா அதுக்கப்புறோ நீங்க கொழந்தைங்களுக்கு செஞ்சு குடுங்க
செரி செரி இப்ப நீங்க டிராவல்லா பண்றீங்கல்ல அப்ப நீங்க ஃபுட் எல்லா செஞ்சு எத்துட்டு போயிருவீங்ளா இல்ல கடையில போய் ஃபுட் வாங்கிக்குவீங்ளா
கொண்டு சாப்ட மாட்டோ எங்க வீட்லேந்தே சமயல் பண்ணி எடுத்துட்டு போயிருவோ எவ்ளோ தூரோ போனாலு சரி
ம்
சமையல் பண்ணி எடுத்துட் போயிருவோ
எத்தன நாளுக்கு வேணாளு சமச்சுட்டு போயிருவீங்ளா
இல்ல ஒன் டே ப்ரோக்ராம்னா நாங்க சமைச்சு எடுத்துட்டு போயிடுவோ
சரி சரிங்க ஆனா உங்களுக்கு டிராவலிங் புடிக்குமா இல்ல எப்டி வீட்ல இருந்த பிடிக்கிறது பிடிக்குமா
இல்ல ட்ராவலிங் பிடிக்கு ஆனா அந்த சமைச்சு எடுத்துட்டு போறது பிடிக்காது ஆனா வேற வழியில்ல எடுத்துட்டு தா போணும்பாங்க எங்க அத்
சரி இப்ப ட்ராவலிங் போறப்போ ஓ அப்ப கொஞ்சோ சிரமந்தா நாங்கல்லா டக்குன்னு உடனே ட்ராவலிங்கா ஓகே சூப்பர் என்ஜாய்மெண்ட் நாங்க நால பேரு டக்கு கார எடுத்து போ சையன்னு போயிட்டு இப்டி வன்ட்டோம்
அப்படி இல்ல நாங்க ஏர்லி மார்னிங் எந்திரிச்சி சமையல் பண்ணி காஃபி கூட கடையில வாங்கி வாங்க மாட்டோ காஃபியோ டீயோ ஃபிளாஸ்க்ல போட்டு எடுத்து போயிருவோ டம்ளர் எல்லாமே போட்டு போயிருவோ
அப்ப நீங்க வந்து ரொம்போ சிக்கனத்துல இருக்கீங்கல்ல ரொம்ப ரொம்ப சிக்கனமா இருக்கீங்க நா ரொம்ப ரொம்ப பரவால்லயா இருக்கிங்க நெனைக்கிறே
சிக்கனவு கொண்டு போவோம் எல்லாமே ஏன்னா திடீர்னு நம்ம போற இடங்கள்ல காபி ஷாப்பு இதெல்லா நம்ம எதிர்பாக்க முடியாதுல்ல சின்ன பிள்ளைங்கள வச்சிருக்கோ திடீர்னு பசிக்குதுனு அழுவாங்க அதனால நாங்க கொண்டு போய் அப்படியே பழகிட்டோ இதுன்னா நமக்கு எங்களுக்குள்ள தோதுருக்கு இவங்க அழுகுறாங்களா அங்கள குள்ள கார நிப்பாட்டி டக்குன்னு நாங்க குடுத்துருவோ
ம் இது வந்து எங்க வீட்ல எப்டி தெரியுமாங்க வீட்ல இருந்தாலோ நல்லா சமைக்கிறேன்னு ஒரு பேர் எடுத்துக்கிட்டு நீயே இனும் சமைப்ப வெளிய வந்தா கூட உ சாப்பாடு தானானு சொல்லுவாங்க
ஓ எங்க சார்ல்லா அப்படி இல்ல தலைக்கு கணக்கு பண்ணுவாங்க வெளியில போனா இவ்வளவு செலவாகும் அதனால வீட் ல சமைச்சி எடுத்துடுன்றுவாங்க அதனால காலைல ஒரு அஞ்சு மணிக்கு நாங்க வீட்ட விட்டு கார் மூவ்வா பும் அப்படின்னா ஒரு மூணு மணிக்குலா எழுந்திரச்சு சமைச்சிருவோம்
அப்டி சமைக்கிற மாதிரி இருந்தா என்ன ஃபுட்டு சமைப்பீங்க
காலைலிக்கு டிஃபன் இட்லி சட்னி சாம்பார் வச்சுருவோ மத்தியானத்துக்கு செஞ்சிருவோ மத்தியானத்துக்கு சாதோ வச்சி லெமனோ தயிர் சாதோ இல்ல புளி சாதோ இந்த மாரி ஏதாவது ரெண்டு ஒன்னு தயிர் சாதோ கம்பல்சரி அது கூட லெமனோ புளியோ ஏதாவது ஒண்ணு ல தக்காளி இது மாரி ஏதாவது செஞ்சு எடுத்துருவோ வெரைட்டியா எடுத்துகுடுவோ கூட்டுக்கு மட்டு பண்ணுவோ இந்த பக்கவடா காரா சேவு இந்த மாரி ஏதாவ ஸ்னாக்ஸ் ஐட்டோ வாங்கி வெச்சிகுடுவோ
சரி சரிங்க எப்டியோ ஒண்ணு நல்ல ட்ராவலிங்கு நல்ல சாப்பாடு இருந்தாலே போயிட்டு வர்றது கொஞ்சோ இதா இருக்கோ
அத்த சொல்லுவாங்க காரு வேனு தூக்கி சுமக்குது நீங்களா தூக்கி சுமக்கறீங்க அப்டிம்பாங்க அதனால செஞ்சு எடுத்து வச்சுட்டு கெளம்பிருவோ நமக்கு எங்க போ உடனே பசிக்குதோ ட்க்குனு அங்கனே கார நிப்பாட்டி பிள்ளைங்களுக்கு குடுத்துருவோ
சரி சரிங்க நாங்க ட்ராவலிங் போறப்ப ரெண்டு வேலதா
ஆ ஆ
எப்பயுமே வந்து விட்றுவோனு வச்சுக்கோங்களே பனானா மேக்சிமம் செவ்வாழ மட்டுதா எடுத்துப்போம் டிராவலிங் போறப்ப ஏன்னா பசங்களுக்கு ஒத்துக்காது தூக்கோ இல்லாதனால அதனால ஃப்ரூட்ஸீ பாலு பிரெட் இந்த ஐட்டோ மாரி போய்குவோ
சேரி சேரி அ அது நமக்கு சாப்ட் மாரியே இருக்காது ஒரு திருப் தீவு இருக்காது
இல்லையே இப்ப உங்களுக்கு காலைல அங்க கெளம்பி கார் எடு த்து நா மதிய நேரோ தூங்கிட்டுதா வர போறாங்க ஃபுல்லா தூங்கிட்டா வேல முடிச்சா அப்றோ நைட் டைமு சேவனோ ல கட்டு எங்கேயாவது இருந்தா அவுங்க அவுங்களுக்கு புடிச்ச ஒரு நல்ல டிஷ ஆர்டர் பண்ணி சாப்டுவாங்க
போம்போது கைப்பிள்ளைங்களா இருந்தாங்க அப்ப இவுங்கல்லா ஒரு செவன் மந்த் எயிட் மந்துருக்கு ஒரு இங்கிட்ட தா தூத்துக்குடி சைடு தா எங்யோ போனோ போன ம்ம் ஹோட்டல எதுவுமே இல்லங்க நாங்களு ஹோட் டல் வரு வருன்னு வந்துகிட்டே இருக்கோ வர வர ஹோட்டலே இல்ல ரொம்ப செரமமா போச்சு பசினா பயங்கர பசி அப்றோ இந்த ஒரு இந்த லாரி எல்லா நின்னு சாப்புடும் பாருங்க கடத்த ஆ தாபால நின்னு அங்க இட்லி தோச எதுவுமே இல்ல புரோ ட்டா தா இருக்குன்னாங்க வேற வழி இல்லாம் ஆமா ஆ அத நம்ம கூட சாப் அப்றோ எட்டு மாசோ கொழந்தைக்கு எப்டி குடுக்க முடியு அத அப்பறோ அவுங்க கிட்ட பால் இருந்தா குடுங்கன்னு சொல்லி பால வாங்கி ஆத்தி கொழந்தைங்களுக்கு பிஸ்கட்ட தொட்டு பால குடுத்து கூட்டிட்டு வந்தோ அதுல இருந்து எங்க வீட் டுக்காரு சொல்லிடுவாரு நீங்க எங்க போனாலு சரி சாப்பாடு எடுத்துட்டு தா போணுன்றாங்
சேரி சேரிங்க இல்ல அதுவு ஒடம்புக்கு நல்லதுதானே
ஆமா வீட்டு சாப்பாடா போயிரு பிள்ளைங்க எப்ப பசிக்குதுன்னு அழுகுறாங்களோ அப்ப குடுத்துறலா
ஓ
அதுனால அந்த மாரி பண்ணிறது
உங்க கொழந்தையாவாது அழுவுதுங்கக்க எங்க கொழந்தைங்க சோறுனாலே ஓடிருங்க
அ இது இவேங்கனாள வெரைட்டியா செஞ்சு குடுக்கலா கேப்பாங்கே அம்மா இது பண்ணித்தரீங்களா அம்மா அது பண்ணித்தரீங்களான்னு கேப்பங்கே வந்து வந்து கொழந்த பசங்களு ஏன்ட தா வந்து கேக்குங்க அம்மா இன்னைக்கி என்னமா சமைக்கிறீங்க அப்டின்னு வந்து என்டதா கேக்குங்க அவேங்க ஒனக் எனடா வேணுனு தா கேடப்பே அவன் சொல்லுவான் அவன் சொல்ற மெனுவ செஞ்சு குடுத்துருவே
அப்பறமென செஸ் நீங்க அப்ப நா வந்து ரொம்ப ஆசப்படுறது என்ன தெரியுமா என்னமோ ஒரு என்னமோ சொன்னீங்களா இப்ப ஒரே நிமிஷோ இருங்க ஞாபகோ வர மாட்டீங்குது கொழு கட்டையா ஆகு ஆ அதுதா ஆ அது கூட நா ட்ரை அப்டின்னுங்க ஆனா இதெல்லா கொஞ்சோ ரொம்போ பெரிய ப்ராசஸா இருக்கு
இல்லங்க ஈஸீ தா நீங்க இப்போ அளவாக பண்ணறறிங்க அப்டின்னா அவுங்களுக்குலா ஃபிப்டீன் மினிட்ஸ் தா கா மண் நேரத்துக்குள்ள பண்ணிடலா அதெல்லா
ம் இப்புல்லா நா தெனமு சமச்சு குடுத்தேன்னா ஏ பொண்ணுங்க வந்து ஹோட்டல் மொதலாளி ஆயிருங்கன்றவங்க ஒரே வார்த்த அவுங்க அதே சொல்லுவாங்க ஏ ஏ வீட்டுக்காரு சொல்லுவாரு நா எனக்கு வந்து எப்பேமே சப்பாத்தி சாப்ட்டா வரு கொஞ்ச நேரத்துக்கு மட்டு ஒரு ஒருன்னூட்டு ரெண்டு மண் நேரோ ஆகுது இப்ப ஏழு டூ எட்டு மணி வெரைக்கு சப்பாத்தி கட போட்ட நல்லா சேல்ஸ் ஆகு அப்டின்னுபாங்க இவிங்
லா எனக்கு சாப் பாத்தி மாவ நா எப்புடி பெசஞ்சாலு எனக்கு கொஞ்ச நேரத்துல ஹார்டாயிரு இல்லன்னா தண்ணி கூட போயிரும் மாவு ஒரு மாரி இழுத்துக்கிட்டே இருக்க மாரி இருக்கு நீங்க எப்டி பெசயரிங்க
நா வந்து எப்டின்னா எண்ணல்லாம் ஊத்தவே மாட்ட
அ
மாவு வந்து ஃபஸ்ட்டு கொட்னனயுமே நம்ம தண்ணி ஊத்தோம் அப்டி இல்ல மாவு ஃபர்ஸ்ட்டு ஃபுல்லா வந்து குதுர விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் லைட்டா உப்பு சக்கர இருக்குல்ல
ஆமா
சக்கர போட்டிண் வச்சுக்கோங்க மா வந்து இப்டி கைல போட்டு பெச கூடாது நம்ம இர் கலக்குவோம்ல அந்த மாரி கலக்கணும் போட்டு பெசஞ்சன்னு வச்சிகோங்கள ரொம்ப ஹா கர அதே மாரி கைலயே தா நம்ம அஞ்சு வெரல் இருக்குல்ல அதுலயே வச்சு சுத் திகிட்டே இருந்தோம்னா நமக்கு தெரியு வல அந்த இருக்கு இருட் ட்டு இருக்கமாயிரும் அதுக்கப்றம் வேணா லைட்டா நமக்கு கொஞ்ச எண்ண ஊ த்தி பெசஞ்சு ஒரு நம்ம பிரிட்ஜ் இருக்குல்ல நா ப்ரிட்ஜ்லலா எல்லாம் வக்க மாட்டே ஆனா ப்ரிட்ஜ்ல வச்சு அதுக்கப்றம் ஒரு பத்து நிமிஷம் களிச்சு எடுத்து போட்டா என்ன ஆனாலும் அது சாஃடாவேதா இருக்கு
அப்டிங்களா
கொறயாது ம்
நா எப்படி செஞாலும் எனக்கு கொஞ்ச நேரத்துல ஹார்ட ஆயிரும்
எண்ண ஊத்தக்கூடாது எண்ண அதிகமா ஊத்திட்டு வந்ததா ஹார்டா இருக்கு அப்போ தண்ணி அதாது இப்ப சப்பாத்தி தண்ணி வந்து எப்பயுமே ஒரு எம்பது பர்சன்ட் இருக்கணு எண்ண ஒரு பத்து பர்சன்ட் தா இருக்கணும அப்டி இருந்தா தா சப்பாத்தி சாப்ட்டுனஸ் வருமே
சேரி சேரிங்க
பொரியல்னால நமக்கு எப்பையும் போல உப்பி வரணு அப்டின்னா ரவ இருக்குல்ல கொஞ்ச அது மேல ரவய கலந்து பெசன்சம்னாலே பூரி உப்
உப்பி வந்துரும் எனக்கு பூரி வந்து எப்பயுமே நல்லா உப்பி வரும் இந்த சப்பாத்தி மட்டு தா எனக்கு எப்பமே சொதப்போம்
இல்ல வந்த என்ன சொல்றது சப்பாத்தி நாணு பரோட்டா இதல்லாம் வந்து கை வந்த கலனு வச்சுக்கோங்களே அதல்லாம் வந்து ஏன அது இது பண்ண முடியாது
நானு
அதல்லாம் ஓரளவுக்கு அப்பப்பலாம் செய்ய மாட்டாரு வாங்கி தர மாட்டாரு
ம்
எப்பயோ ஒரு தடவ தான் போது அந்த வடசட்டி வந்து கல் தோச கல் போடக்கூடாது நானு அந்த பன்னீர் பட்டர் மசாலாமா அத வந்து வட சட்டில தா வ மா அப்டின்ப்பாரு அதனால வந்து அவரு கூட ஹெல்ப் பண்ணுவரு அப்பப்ப ஏதாது இல்லனா எனக்கு ஹெல்ப் பண்ணிடுவாரு அவரு ம்
மாவு பெசயருது
அ ஆ அதுவும் இதே மாரிதான் நம்ம சப்பாத்திக்கல்லாம் யூஸ்வல்லா போடுவோம்ல்ல அப்டி போடக்கூடாது ஃபஸ்ட் வந்து வடச்சட்டி வந்து திருப்பி வச்சுக்கணும் நாம எப்டி கமுத்தி வச்சிரனு ஆ அது துல வந்து என்ன பண்ணுவோம்னா மேல போட்டு சாப்ட்டா எடுத்துட்டு அத கொஞ்ச நேரம் தீ இருக்கு கேஸ் ஸ்டவ் மேல ஒரு இரும்பு இது மாற் இருக்கும் அது மேல வ சி சூடு பண்ட்டு அது கொஞ்ச பெருசானது அப்பறோ திருப்பி வடசட்டிலயே போட்டு எடுக்கணு ஒரு அஞ்சாறு தடவ போட்டு எடுத்தோம்ன்னா அது கொஞ்சோ ரப்பர் மாரி ஆயிரும்ன்னு வச்சுக்கோங்களே அந்த பன்னீருக்கு அந்த மாரி இருந்தா தா கொஞ்ச நல்லாருக்கும்
இப்போ
ஆ அந்த மாரிதா நா அதாவ்து ஹார்டாவும் வரும் சாஃப்டாவும் வரும் ரொம்ப சாஃப் சாஃப்டா வேனுனா அ பாதி அளவு இப்போ அம்பது பசன்ட் சில கோதுமாவுனா ஐம்பது ஃபர்சன்ட் மைதா சேத்திர்ணும் மைதா போட அப்பதா இழுக்கும் உங்குளுக்கு அத்னால அந்தந்த வீக் மாசத்துல ஒரு நாள் ஏன்னா மைதாய வாங் தர மாட்டாரு வேணும் ஆசப்பட்டாங்ன்னா மட்டும் தான் அது வாங்கி த தருவாரு இல்லன்னா அதுவும் கடையாதுன்னு வச்சுகோங்கள
அ பரவால்ல நீங்களும் நல்லா நெ ரெசிபி கத்து வச்சிருக்கீங்க
ஏதாவ்து நீங்க கிராமத்து சைட்ல நீங்க சொல்றீங்க நா டவுன் சைட்ல நா சொல்றன்னு வச்சுக்கோங்கள அந்த கட்லெட்டு, அ சமோசா, அந்த பப்ஸு இதெல்லா வந்து வீட்லே போட்டுக்குவே
போட்டுக்குவீங்க பரவால்ல சமோசா கட்டிங்கு என்ன பண்ணுவீங்க அப்டியே மடிச்சிருவீங்ளா
ஏங்க ம ஆஹா நம்ப சதுர ஷேப் இருக்குல்ல
ஆமா
ஆ இந்த பக்கோ மடி இந்த பக்கோ மடி இந்த பக் கோ மடிச்சா வேல முடிஞ்சுது உங்குளுக்கு ஒட்றதுக்கு என்ன கோதும மாவ தண்ணியில கலந்து ஒட்டி யூட்டிங்னா வேல முடிஞ்சுது ஸ்டஃப்பிங் ரெடி பண்
ஸ்டஃப்பிங் என்ன வப்பீங்க
அ ஆணியன் இன்ருதுன்னா ஆணியன் மட்டும் போட்டு செய்லாம் அப்டி இல்ல ன்னா நமக்கு உருளக்கெழங்கு மசாலா அதுக் கூட தனியா இது பண்ணிக்லாம் அதுவும் வேணா அப்டி அ ஓ காளானு நமக்கு எப்டின் எக்கு வந்து எப்டின்னா ஃபுல்லா வச்சோம்னா நமக்கு நம க்கு கடையில செய்ற மாரில்லாம் வராது கேக்குதுங்ளா அ ஃபுல்லா வச்சோம்னா கேக்காது சீ ஃபுல்லா வச்சோம்னா அது வேகாது முட்டய வேகவச்சு பாதிய வச்சு அந்த வெங்காய மசாலா ஓட தெரட்டி வச்சோம்னா கரெக்டா வுழுந்துரும் ம் அதெல்லாம் நா நல்லாவே ஓரளவுக்கு வந்துரும் எனக்கு
அப்ப அந்த ஃபாஸ்ட்டு ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்லா கத்து வச்சிருக்கீங்க நீங்க
அ ஆமா ஆமா ஏன்னா அதுதா நமக்கு ரொம்ப ஆசையா இருக்கும் அதுக்காக
ஆமா
ம்
சே அந்த மாரிலா செஞ்சு குடுத்தா எங்க வீட்டுக்கார் சத்தம் போடுவாங்க இப்டில்லா செஞ்சு குடுக்காத பழக்காத அப்டின்ம்பாங்க
அ இல்லங்க நா மசாலா வீட்லேதான அரைச்சுக்கிற கடையில வாங்கற்தில்லைல அதனால ஒண்ணு ப்ராப்ள இருக்காது
க மாட்டா கடையில உள்ள நூடுல்ஸ் பாக்கெட்டு பானிபூரி பாக்கெட்டு இதெல்லா எடுத்துட்டு வருவா ஆம்மா செஞ்சு தரியா அப்டின்னு செரி வையி நாளைக்கு செஞ்சு தரேன்னு சொல்லுவே கால்ல அவுங்க அப்பா கடைக்கு போகும்போது எடுத் ட் போயிருவாங்க ஏழு மணிக்கெல்லா
ம் நீங்க சொன்னதுல்லா செஞ்சு பாத்துட்டு உங்குளுக்கு எப்டி இருக்குன்னு மறுடி கூப்ட்டு சொல்ற ம் கூப்ட்டு சொல்ற நன்றி ம்